வணக்கம் வணக்கம் தோழி
சொல்லுங்க தோழி என்ன பண்ற றீங்க
ஆ நா வந்து சமையலுக் காயத்தமா இருக்கிறேன் கொஞ்சோ அப்பிடியே இன்னு கொ த்தா அந்த குருமா ரெடி பண்ணிட்டுருக்கே தோழி அது முடிச்சுட்டு கொஞ்சோ ஞ்சமா அதாவது செய்ய வேண்டிய ஆ
சேரிங்க தோழி
ஆ மத்தியானோ என்ன சாப்பிட்டீங்க தோழி
மதியியனம் கறி கொழம்பு வெச்சே
ஆ ஓகே சரிங்க தோழி ஆ ம் ம்
ஆ அது கூட கொரைக் க் கொழும்பு வச்சி சாப்பிட்டுட்ட தோழி இப்போ இரவுக்கு சாப்பாடு இருக்கு ஏதாவது ஒரு கொழும்பு மாதிரி இந்த முருங்கக்காய் கட் பண்ணி வச் ச்சிருக்க அந்த முருங்கக்கா கொழும்பு இந்த மாரி ஏதா த்து வச்சுக்கலா ஒரே குழம்பா வச்சி சாப்பிட்டுக்கலா அப்பிடின்
உங்க வீட்டு்லந்து மீன் அதிகமா எல்லாரு இருக்கு ஆ
ஆ ரொம்பவே சாப்டுவாங்க சொல்லி ரொம்ப விரும்பி சாப்டுவாங்க எ பொண்ணு கூட ரொம்ப விரும்பி சாப்டுவாங்க தோழி
அப்டியா ஆ அதான மீன் நம்ம சாப்பறோம் அதுதா இருக்குது அ அதா கே உம்
ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க தோழி அதே மாதிரி இந்த மீன் கொழம்பு வைப்பாங்க ா அது எனக்கு ரொம்பவே பிடிக்கு எங்க வீட்ல எல்லா எப்டி ப பத்தீங்கனா இந்த தக்காளி வெங்காயம் அப்பறம் பாத்தீங்கன்னா ஒரேடியா அரி வச்சுட்டு அப்பறமா ஒரு கடாயில எண்ணெய் கடுகு வெங்காய எல்லா போட்டு வதக்கி அப்டியே அந்த அரிச்சு ஊத்திருவாங்க அது ஒரு சைடு பண்ணுவாங்க எங்க வீட்டு சைடு எல்லாமே தா பண்ணுவாங்க இந்த அரச்சி ஊத்தீதா பண் பண்ணுவாங்க அது அப்டியே நல்லா கொழம்பு கொதிச்சு வரும்போது லாஸ்டுல மீன் போடுவாங்க போட்டு அப்பறமா இருக்கு க்கிறுவாங்க இது பாத்தீங்கன்னா நம்ம தோசைக்கு இட்டுலி எல்லா சாப்ட்டா சூப்பரா இருக்கு
உம் உம்
இந்த க கட் தக்காளி வெங்காய கட் பண்ணி செய்வாங்க மீன் கொழம்பு அது எனக்கு ரொம்பவே பிடிக்கு தோழி அது இது பண் எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க எண்ண ஊத்தி
உம்
மேல இது ஆ கடுகு கொஞ்ச மெளகு கொஞ்ச சீரோ எல்லாம் போட்டு வெங்காயம் கட் பண்ணி சேத்து த்துப்பாங்க அப்புறமா அது கொஞ்ச நல்லா வதக்கிட்டு ஒரு பிரவுன் கலர்ல வரும்போது இதுல தக்காளியு சேத்துப்பாங்க சேத்துட்டு அது கொஞ்ச நல்லா வதக்கி ட்டு அப்புறமா என்ன பண்ணுவாங் க கொஞ்சோ மசாலா என்னென்ன மசாலா வேணுமோ அதுவு சேத்துப்பாங்க காரக்கொழம்பு ம சாலா அப்புறமா தனியா தூளு மஞ்சத் தூளு மிளகாத் தூளு எல்லாமே சேத்துப்பாங்க ஒரு சைட்ல என்ன பண்ணுவாங்க ஒரு ஜார்ல ஆ கொஞ்சோ தக்காளி கொஞ்ச வெங்காயோ அ வெச்சுப்பாங்க அ அது ச்சிட்டு அது கொஞ்சோ அரைச்சு இது ஸ் ஆ இது பண்ணி கட் பண்ணி செய்யறாங்க இல்லையா அது இல்லாம எக்ஸ்ட்ராவா அரைச்சு கூட அம்மா ஊத்துவாங்க கொஞ்ச தக்காளி அரச்சு ஊத்தும்போது அத் அது உன்னு நல்லா இருக்கு அப்டின் ட்டு அரைச்சு வேற ஊ த்திப்பாங்க ஊத்தி அதுல அந்த ம சாலலையே சேத்து அதுவு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறமா இத பண்ணுவோ கொஞ்சொ கொஞ்சொ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லா போ ட்டு ஏன்னா நம்ம மீன் போடுறோ இல்லையா அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது நல்லாவே அது ஸ்மெல் எல்லா இல்லாம நல்லாவே இருக்கு ஆமா ஒரு சை மீன நல்லா கிளீன் பண்ணி மஞ்சத் தூளுலு மஞ்சத் தூளு உப்பு எல்லா போட்டு நல்லா மீன கிளீன் பண்ணி வச்சுப்பாங்க அதுலயு ஒரு வா த்த வராம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அதுலியு மசாலா கூட சேந்து கொஞ்சோ நேரோ மேக்னெட் பண்ணிவச்சுருவாங்க
ம்
பண்ணி இந்த சைடு்ல்லா அந்த கொழும்பு அப்பிடியே கொதிச்சிட்டே இருக்கு கொதிச்சிட்டே நல்ல சுண்டி வருபோது இப்ப கொஞ்சோ அதுல என்ன பிரிஞ்சு வரு இல்லியா அந்த என்னப் பிரிஞ்சி வருபோது என்ன பண்ணுவாங்க இந்த மீனு அப்பிடியே எடுத்து டக்கு டக்குன்னு ஒன்னு ஒன்னா அதுல போட்டுருவாங்க அப்பிடியே மேலாப்பா போட்டுட்டு அது கொஞ்சோ நல்லா கொதிச்சி வரும்போது எது மேல அப்பிடியே கொத்துமல்லி கொஞ்சோ மெலிசா கட் பண்ணி மேலாப்பா அப்புடியே சேர்த்துட்டு மூடிடுவாங்க ஒரு ரா அஞ்சே நிமிஷ தா மீனு போட்டு அஞ்சே நிமிஷத்துல ஆஃப் பண்ணிருவாங்க ஏன்னா மீனு ரொம் போ விட்டுட்டோ அப்பிடின்னா அப்பிடியே து பொடிஞ்சு அப்புறமா முள்ளு முள்ளாயிரு கொழும்பு ஆமா சாப் ப்புட முடியாது கொழும்பு
ஆமா ஆமா
கொழும்பு எனக்கு ரொம்ப புடிக்கு நீங்க எப்பிடி வைப்பீங்க தோழி
நாங்க வந்து வெந்தயோ போட்டு தாளிப்போ காடக்கு வேந்தன்னா தாளிப்போ அப்புறந்து வெங்காய தக்காளிய நல்லா வதக்கிட்டு ஆம் மசாலா வந்து அதுலே போட்டு நா வதக்கிருவே எல்லாத்தி வதக்கிட்டு அ அரச்சிக்குவோ
ஆஜ் செரிங்க தோழி
வச்சிட்டு என்ன பண்றது இந்த எண்ணெய நல்லா நல்லெண்ணதா ஊத்துவ
நல்லெண்ண ஆ நல்லெண்ணேல செஞ்சா நல்லா இருக்குமா
ஆமாமா அந்த வா மீன் கொழம்பு எடுத்துக்காட்டும் நல்லா வெந்தயத்த போட்டு தாள்ச்சி அப்பையு கொஞ்சோ வெங்காயம் த தக்காளிய போட்டு பச்சமெளகா போட்டு நல்லா வதக்கிவுட்டு நல்ல கிரேவிப்பதோ வரணும் அப்பதா அந்த மின் கொழம்பு நம்ம இது பண்ணேனு அர்த்தோ வந்ததுக்கப்புறோ நா ம அரைச்சு வச்சிருக்கோ பார் தங்கா
ஆமா
அதுல தேங்கா சேக்றவங்க சேத்துகுவாங்க ஒரு சில்லு ரெண்டு சில் சில்லு கொஞ்சோ ஃபேமிலி பெரிய குடும்பமா இருந்துச்சுனா ஒரு சில்லு ரெண்டு சில்லு அந்த வதக்கி கி அரச்சதுலிலே அதாவது மசாலா ஜாம இருக்கு பாத்தீங்ளா கொழம்பு மெளகாத் தூள் மெளகாதூள் தனியாதூளு இது எல்லாத்தையு போட்டு வதக்கிட்டு வெங்காயோ தக்காளியோட வதக்கிட்டு அந் இந்த தேங்காய் வேணுனாலும் ஒரு ரெண்டு சில்லு ஊத்திக்குவாங்க அதுலே சேத்து அரச்சு அந்த அரச்ச விழுத இந்தப் வெங்காயம் தக்காளியோட நாட் நல்லா வதக்கணும் அந்த எண்ணெயிலியே எண்ண பிரிஞ்சு வர்ணு வரம்போது புளிய கரச்சு ஊத்திருணு ஊத்திட்டு நல்லா கொதிச்ச ஒரு அதாவது இப்ப ஒரு இது சட்டி நெறயா வெக்குறோனு வச்சுக்கோங்களே அது ஒரு முக்கால்ப்பதோ வரணு
ஆ கரெக்டு உம்
கிரேவி மாரி ஒரு மாரி தண்ணியாவு இருக்கு இதாவு இருக்கணு திக்
ஆமா திக்னஸாவு கொஞ்சோ இருக்கணு ஆ
இப்ப சீசன்னா மாங்காவ போட்டு மீன போட்டு
ஆ சேரிங்க சொல்லு
அது மீனுக்கு வ அதாவது சங்கரா மீன் இந்த மாரினா ஒரு கொதி மத்த மீன்னா ஒரு ரெண்டு கொதி விட்டு அப்டியே எறக்கிற வேண்டியதா
சூப்பர் சூப்பர் தோழி சூப்பர் அப்டியே நீங்க சொல்லும் போதே அப்டியே நாக்லா எச்சி ஊருது தோழி நீங்க சொன்னாலே எனக்கு இப்பா கொழும்பு அப்டியே சாப்
அது என்னா செஞ்சேம் ஒரு நாள் ஒங்கள வர வச் வச்சு இதெல்லா செஞ்சு உங்களுக்கு குடுத்து சாப்ட்டு பாருங்க
சேரிங்க தோழி சேரிங்க தோழி நீங்க சொல்லும் போதே எனக்கு நாக்கல அப்டிய எச்சி ஊருது ஒரு நாள் கண்டிப்பா ஏ கணவர சொல்லி கூப்பிட்டு வர சொல்ற உங்க வீட்டுக்கு வந்து உங்க கையால சாப்ப ஆமா தோழி சூப்பர்
மீன் வறுவல் இருக்கு பத்தீங்களா அதுவும் அதே மாரிதா நல்லா தே தண்ணியில கழுவி மஞ்சத்தூள்ல்லா போட்டு கழுவிடணு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் அந்த மீன் வருவல் பொடி ந உப்பு முட்ட வேணா அந்த வெள்ளக்கரு ஊத்திகோங்க உடையாம இருக்கு கான்பிளவர் மாவு எல்லா பே நல்ல பே
பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா தோழி மீன் வறுவலு எப்டி பண்ணுவீங்க தோழி அது து என்னனா சேத்தி இங்க மசாலா
அதா மீன் பொடி இருக்குல்ல மீன் வறு புல் மசாலா அத போட் ட்டு மிளகா தூள் மல்லிதூளு உப்பு அ‌ கொஞ்ச கன்ஃப்ளவரு அப்புறோ வேணுனா முட்ட இருக்குது ங்களா அத ஒடச்சி உ
ஆமா ஓ மீனுக்கு நம்ம முட்ட கூட ஒடச் ஒடிச்சு ஒத்திக்கணுமா
இப்ப உடையாம இருக்கு அப்படியே நல்லா வர வரு உம் உடையம ஆமா நல்லா அப்படியே
கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அது சேர்க்க வேண்டா
அது சேத்து இருக்கலா வேனா அதையூ சேத்துக்கலா இருந்தா இந்த முட்டைக்கு வந் வந்து அப்படியே அழகா வரு லட்டு மாரி அ கருவேப்பிலய அப்படியே உருவி போட்டு எண்ணய ஊத்தி அந்த கருவேப்பிலய அழக பச் ச்ச நேரத்துல இதுல இது பண்ணி எடு எடுத்து வச்சுட்டு மீன வருத்து அ அந்த கருவேப்பில எண்ணெய மேலால அப்படி தூவி விட்டு மீன் குழம்பு தேன்மா அப்டிய மீன் குழம்புக்கு இந்த கருவேப்ல போட்டா எப்படிருகு
சூப்பரா இருக்கும் தோழி நீங்க சொல்லும் போது வாயில அந்த எச்சு ஊருது தோழி
இதெல்லா சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது
ஆமா கரெக்டா சொன்னீங்க தோழி ஆனா நீங்க சொல்லு போது எனக்கு பசியே எடுத்துருது தோழி
நல்ல சுட சுட சாத வச்சி இதெல்லா போட்டு சாப்பிட்டோம் வச்சுக்கோங்களே
ஆமா கரெக்டா இருக்கு சூப்பர் தோழி ஆமா மீனே வாங்கின செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது தோழி நீங்க சொன்ன மாரி இந்த ரெஸ் ரெசிபில ஒரு நாள் நா செஞ்சி பாக் க்கறே அதே மாரி மீன் வரவெலு வ ச்சி மீன் கொழும்பு வச்சி சுட சுட சாப்பாடு வ ச்சி சாப் ப்புடும்போது சூப்பர் தோழி வேர லெவல் நல்லா இருக்கு நண்டா
ஆமா நண்டு வந்து ந ஆ இது மாரிதா பேக் கொ சாத்துல போட்டு பிசஞ்சு சாப்பிடற மாரி நண்டு அ நல்ல கழிவி எடுத் த்து வச்சுக்கணு மஞ்சத்தூள் போட்டு அதையு கழுவிக்கணு எதுமே மஞ்சத்தூள் போட்டு கழுவிட் ட்டா கொஞ்சோ வாட வ றா அப்புறமே வந் து அதுல வந்து கொஞ்சோ அ இதே மாரிதா வெங்காயோ தக்காளி எல்லா நல்லா வதக்கிட்டு ஏன பய பயது போடணு நல்லா சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயோ தக்காளில்லா வதக்கணு நல்லா வதக்கி ஆ அதை வந்து இது பண்ணக்க கூடாது கொஞ்சோ கூட இத அதாது வெங்காயோ நல்லா இதா வரணு கண்ணாடி பாத் த்துக்கு வந்து அதுக்கப்புறம் தக்காளிய போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சி வந்ததுக்கு அப்புறோ இந்த மசாலா இருக்கு பாத்தீங்களா கொழம்பு மசாலா அத போடு ட்டு மல்லித்தூள் மெளகாத்தூள் எல்லா போட்டு நல்லா அதுலேயே வதக்கிட்டு இந்த நண்ட போட்டு தண்ணி ஊத்தி வச்சிரணு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணு தண்ணி ஊத்தி வச்சிரணு தேங்கா இருக்கு பாத்தீங்களா ஆ நண்டு பொரு த்து ஆ ரெண்டு தேங்கா சில்லு அத நல்லா அரைச்சு கெட் ட்டியா அந்த லாஸ்டா கொழம்பு விதா வரவில்ல அதையு அரைச்சு ஊத்தி பெப்பர் தூள நல்லா தூவி விடனு நண்டு நாவே பெப்பர் தா
ஆமா தோழி சலி எல்லா இருந்துச்சுன்னா அப்படியே வந்து துரு
அந்த தண்ணிய கூட தேங்கா ஊ க்குருக்கு முன்னாடி எடுத்து குடிப்பாங்க இந்த சூப்பு நீங்க இப்ப கோல்டா இருக்குன்றீங்கல்ல அதுக்கு பெப்பர போட்டு அத தண்ணிய அப்டியே குடிக்கலா குடிச்சுட்டு அதுக்கப் அப்பறோ கொஞ்சூண்டு நம்ம தேங்கா அரைச்சி ஊத் த்தி
செரிங்க தோலி
ஏ இது பன்ணோம்னா சாததுல போட்டு சாப்ட்டா அருமையா யிருக்கு
செரிங்க தோலி
செஞ்சி பாக்குறிங்க இத்தன டிஷ்ஷு நீங்க
செரிங்க செரிங்க தோலி கண்டிபா நா செஞ்சி பாக்குற தோலி நன்றி தோலி ஆ நன்றி தோலி நன்றி நன்றி வணக்கம் நம்ம மீண்டும் தொடந்து பேசலாம் தோழி நன்றி வணக்கம்